கம் தோழி
வணக்கம் தோழி
ஹலோ வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
ஆ சொல்லுங்க தோழி நலமா இருக்கிங்ளா
ஆ நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கிங்ளா
நலமா இருக்கோ தோழி
நீங்க சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்ப பத்தி பேசலாம்
உணவ பத்தியே நெறைய பேசலாம் தோழி
அப்படியா செரிங்க தோழி செரிங்க தோழி உங்களுக்கு உண் ணவு வகைனா என்ன ஞாபக வருது உங்களுக்கு என்ன உணவு ரொம்ப புடிக்கும் இனிப்பு உணவமா இல்ல இது கார உணவமா
அ தோழி எனக்கு காரந்தா தோழி ரொம்ப புடிக்கு இனிப்பெல்லா அவ்ளோவா புடிக்காது கொஞ்சம் தெகட்டிற மாரி அ நார்மலா அந்த பண்டிகைலயே பாருங்ளே இந்த பொங்கல் அன்னைக்கு வெண்பொ இது சக்கர பொங்கல் தருவாங்க அதுமே நா சாப்டவே மாட்டே தோழி லைட்டா ரெண்டு வாய் சாப் டுட்டு வெண்பொங்கலுக்கு என்ன அ தொட்டுக்க காரமா வெச்சிருக்காங்க அப்டிதா போய் தேடுவோ நாங்க அ நாங்க வந்து எங்க அம்மாட்ட கே ப்போ நீங்க எம்மா நீங்க காயல்லா நெறைய போட்டு ஒரு மாரி கூட்டு செய்வாங்க அன்னைக்கி அது சொ மா அது மத்த நாள் செய்யறது விட அ என்னவோ அந்த பொங்கல் அன்னைக்கு செய்ற அந்த கூட்டு அவ்ளோ சூப்பராருக்கு ஏன்னா எல்லா காயு போட்டு ஒரு மாரி மொச்சப்பயிறு உருளக்கெழங்கு கத்திரிக்கா அப்டின் சொல்ட்டு ஒரு ஒரு ஏழு எட்டுக்கு வக காய் போட்ருவாங்க அது வந்து காய் சாப் பலனாலு அந்த கூட்டோட அந்த சாந்து இருக்குல்ல அத வந்து அந்த வெண் பொங்கலுக்கு வெச்சு சாப்டுவோ அவ்ளோ சூப்பரா இருக்கு அன்னைக்கு மத்த நாள்லா எங்க அவங்கள்ட்ட அம்மாட்டல்லா கேப்பே நானு அம்மா மத்த நாள்லயு இந்த மாரி செஞ்சு குடுங்க அப்டின் சொன்னா அத செய்யவே மாட்டாங்க அந்த டேஸ்ட்டு வரவே வராது
ஓ அது அப்டிதா நம்ம எப்போ எதிர்பாக் கிறமோ அந்த டைம்ல அந்த டேஸ்ட் வராது
வராது ஆமா தோழி அ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்ன வச்சுக்கோங்களே இந்த தீபாவளின்னு வருதுங்கல்ல
ஆமா
அந்த டைமில் பாத்தீங்கனாக்கா ஆ இது இட்லி காலையில வச்சிருவாங்க ஆ இட்லி வச்சோன்ன பாத்தீங்கன்னா மட்டன் கொழம்பு வெப்பாங்க அது ஒரு அவ்ளோ டேஸ்டா இருக்கு அந்த இட்லிக்கு மட்டன் கொழம்பு நல்லா இருக்கு மத்தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்போ ஒவ்வொரு டைம் கேட்போ அம்மா எங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு குடுங்க அப்டின்னு காலையில தா மட்டன் எடுத்து கெழம்புச்சா மத்தியானோ என்ன உங்களுக்கு பிரியாணி கேக் குது அந்த கொழம்பே இருக்கு வேண்ணா வெள்ள சாதோ வச்சுத்தர்ர அப்டின்னு சொல்லிருவாங்க எங்களுக்கா ஐய்யயோ எம்மா காலையிலே இதோ போட்டு மத்தியானமு அதயே குடுக்காதீங்கம்மா மத்தியானத்துக்கு வேற ஏதாவது செஞ்சு குடு ஏன்னா இன்னய பழக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களே சாப்பாடு தா ரொம்ப முக்கியோ நமக்கு அ ஒரு சிலர் எல்லா சொல்லுவாங்க சண்டை போட்டுட்டா நாங்க சாப்பிடவே மாட்டோ அப்டின்னு சொல்லிட்டு ந என்னை சண்டை போட்டாலும் பரவாயில சாப்பாடுதா இது எதோ சொல்லுவாங்கள சோறு தா முக்கியோ அப்டின்னு சொல்வாங்களா அது மாரி நமக் உணவு ரொம்ப முக்கியம் தோழி ஆ சாதாரணமா ஒரு சின்ன கெழந்தை எடுத்துட்டாலுமே நம்ம சொல்லுவோ அ ஐய்யயோ சாப்பிடாம இருக்கு கொழந்தை சாப் பசியிலேயே கெடைக்க போது பாவோ அதுங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்க நமக்கு அந்த மாரியே வந்துட் டோ தோழி அதனால வந்து யாருமே சாப்பிடாம இருக்க கூடாது ஆ உணவோட உணவு வந்து அந்தளவுக்கு வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது நம்ம வந்து ம் அதுக்கு அவ்வளோ ‌ஒரு முக் கியத்துவோ நம்ப கண்டிப்பா குடுக்கணுல்ல தோழி
ஆமா ஆமா ரொம்ப கரெக்டா சொன்னிங்க தோழி ஏ இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை டைம்ல தா நெறைய வெரைட்டி வெரைட்டிஸா செய்வாங்க இப்போ நா பாத்தே தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த முறுக்கு எல்லா செஞ்சு தருவாங்க அப்புறமா அது ஒரு உருண்ட மாதிரி என்னவோ செஞ்சு தருவாங்க அந்த வெள்ளோ எல்லாம் வச்சு
ம்
அதே மாரி கிறிஸ்ட்டின்ஸ் டைம்ல இந்த கிறிஸ்மஸ் அன்னி க்கி கூட அவுங்க நெறைய இந்த உருண்டை தேங்காய் உருண்டை வெள்ள உருண்டை அப்புறம் முறுக்கு அதர்சம் அ எல்லா வச்சு சூப்பரா இருக்கு எங்க வீடல அப்டியே சண்டை போட்டு போட்டு சாப் புடுவோ நாங்க ரொம்பவே நல்லா இருக்கு அதெல்லா எப்டி செய்றாங்கன் கூட எங்களுக்கு தெரியாது ஆனா சாப்பிடு போதுல்ல எங்களுக்கு ரொம்ப ருசியா இருக்கு அது
கண்டிப்பா தோழி
இது நம்ம வீட்டுல ட்ரை பண்ணாம் தோழி அதிர்சம்மு எங்க அம்மா செஞ்சாங்க ஒரு மாதிரி ரொம்ப கட்டிய ஆயிடுச்சு தோழி அது அது எப்டிதா அவுங்க அந்தரசம் செமையா செய்றாங்க தெர்ல
அதெல்லா அதெல்லாமே ஒரு பக்குவம்தான் தோழி அவுங்க என்ன பண்ணிர்வாங்க அதிர்சம் செய்றவங்க ஒரு ரெண் நாளைக்கு முன்னாடியே அந்த மாவை வந்து பெசைஞ்சு ஊற வச்சுருவாங்களா அது லைட்டா கொஞ்ச புளிப்பு வரு ஆமா அது வந்து கொஞ்ச லைட்டா புளிப்பு வரணு அப்போதா வந்து பாத்தீங்கன்னா மாவு லைட்டா இருக்கு மேல வந்து புஸ் புஸ்ன்னு வரு நம்ம எடு க்கறத்துக்கு ஒரு மாரி சாஃப்டா இருக்குமா அப்ப நம்ம வந்து அம்மா ரெண்டு நாளைக்கு க்கு முன்னாடியே அந்த மாவ பெசஞ்சு ஊற வச்சு ஒரு துணி போட்டு கட்டி மேல வச்சிருவாங்க நம்ம தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு தா அத எடுத்து குடுப் பாங்க இல்ல காலையில எடுத்து அத செய்வாங்க அப்ப அதுல வந்து ஒரு புளிப்பு வந்துருக்கு நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க தோழி அது வந்து ஆ நா நா செஞ்சதுல தோழி ஆனா இது வந்து கேள்விப்பட்டிருக்கே ஒரு டைம் எங்க அம்மா சொல்லி நா கேள்விப்பட்டிருக்கே அ வந் வீட்லயே ஆள் வச்சு கூட்டிட்டு வந்து அந்த மாரி செஞ்சு குடுத்துருக்காங்க அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த முறுக்கு செய்றனு அன்னைக்கெலா எங்க அம்மா ஒரு ஆளா உக்காந்து செய்வாங்க அதுக்கப்புறோ ஒருத்தவங்க ஒரு பாட்டியா தா இருப்பாங்க ரொம்ப பாட்டின்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு இருப்பாங்க அவுங்க வந்து வீட்ல வந்து இந்த கைமுறுக்கு நம்ம கடையில எல்லா போடுவாங்க கைமுறுக்குன்னு சொல்ட்டு அ அது வந்து ஒரு மாரி ஆட்டுக்கு நம்ம வந்து அ எங்க அம்மா வந்து போய் மிஷின்ல போய் அரைச்சிட்டு வந்து முறுக்கு செய்வாங்க முறுக்கு குழாய்ல வந்து செஞ்சு செய்வாங்க ஆனா அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்டர்ல அரிசிய போட்டு அதுக்கு என்னென்ன தேவையே எல்லாமே கிரைண்டர்லே போட்டுருவாங்க அதுகப்றோ மாவை வலிச்சு வச்சுஅது ஒரு மாரி கைலே பாத்தீங்கனா அப்டே முறுக்கி முறுக்கி முறுக்கி முறுக் முறுக்கி ரவுண்டா அழகா கொண்டு வந்து ஒரு துணியில விரிச்சு வச்சுருவாங்க அவங்க விரிச்ச வச்சிருப் பாங்க எங்க அம்மா வந்து எண்ணெயில போட்டு எடுப்பாங்க அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு தோழி இதே அளவுக்கு ஆனா இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு தா ஆனா இது கொஞ்சோ நல்லாருக்கு அத விட ஏன்னா கொஞ்சோ ஒரப்பு காரோ இதெல்லா போட்ருப்பாங்க இந்த முறுக்குல கைமுறுக்குல அதனால நா ஆமா அவங்கள்ட நாங்க சொல்லிருவோ அம்மா நீங்க முரு தீபாவளி வந்துருச்சுனா நீங்க அந்த பாட்டிய கூட்டிட்டு வந்து அவங்கள்ட தா மா செய்ய சொல்லணு அந்த பாட்டிக்கு அவ்ளோ ஆஃபர் வந்துருப்பாங்க முன்கூட்டியே சொல்லலனா ஏ சொல்லல வேற வீட்டுக்கு எங்கயா போய்ருவாங்ளா செய்யற் த்துக்காகவே அதனால அவங்கள்ட்ட கூட நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் மாரி வாங்கி வச்சுக்கணுமா நம்ம
ஆமா இந்த மாரி டைம்ல தா அவுங்களுக்கு வேல இந்த மாரி வரு ஆமா இந்த மாரி டைம்ல நம்ம முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கணு
ஆமா தோழி ம் அதுக்கப்றோ இந்த அதிர்சமு சொன்னே பாத்தீங்களா அதெல்லா வந்து ஒரு பக்குவோந்தா அப்டின்னு சொல்லி சொன்னாலு அதெல்லா நமக்குமே வரமாட்டேங்க உடன் இப்ப ஒருத்தவங்க வந்து வீடுங்க வீட்டு முறையிலயே செஞ்சே விக்கிறாங்க ஒரு ஒரு ஒரு அதிர்சோ வந்து இவ்வள ருபா அப்டின் சொல்லிட்டு ஒரு பத்து பத்து பத்தா செஞ்சு அது பேக்கெட் போட்டு வச்சுட்டு அந்த தீபாவளி டைம்ல நம்ம சொல்லி டோனா அவுங்குளுமே ஆட்ரு போட்டு எல்ட ரெடி பண்ணி வச்சிருவாங்க நம்ம முன்கூட்டியே நம்மள வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு எத்தன தேவைப்படுனு நீங்க சொல்லிடுங்க அப்டின்ற மாரி
சூப் சூப்பர் தோழி ஏன்னா இப்ப நெறைய பேரு இந்த மாரி நானு பாத்த
தோழி அந்த மெத்தடு வந்து வரமாட்டேங்குது
கந்த ப கவ் கையில அந்த பக்குவம் இருக்கு அவ்ங்களுக்கு நம்மளுக்கு அது தெரியாது அவங்களுக்கு அது செஞ்சு செஞ்சு பழக்கோ அந்த பக்குவம் அவங்களுக்கு சரியா தெரியு எந்த அளவு எடுக்கணு எந்த அளவுக்கு எல்லாமே சேத்து கலக்கி வைக்கணு அப்டின் ன்ட அந்த பக்குவோ அவங்களுக்கு தெரியு நம்மளுக்கு அது தெரியாது அதுனால அவ்ங்க பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா சாஃப் டா வருது நம்ம பண்ணும் போது ஒரு கல்லு மாதிரி வருது
வரே ஆயிது ரவ் அதா அந்த நுணுக்கோ இல்லன்னா யாருமே கண்டிப்பா செய்யவே முடியாது ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு கலைதான் தொழி உண்மையிலே நீ கேட்டாக்கா ம்
ஏதாவ்து ஒண்ணு ரொம்ப நல்லா வரு எனக்கு ஏதாவுது ஒரு ரொம்ப நல்லா வரு அந்த அந்த மாரி எல்லாருக்குள்ளயே ஏதாவுது ஒரு தெரும இருக்கு
ம்
இருக்கணு தோழி அது இ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏதாவுது ஒரு ஏதாவ்து ஒரு தெரியணு நம்மளுக்கு செய்யற்துக்கு வேல ஏதாவது ஒரு கையில் பக்குவம் இருக்கட்டு சமையல்ல இருக்கட்டு அப்புறமா வெளியில போய் வேல பண்றதுல இப்போ இப்ப மேக்கப்பா ஆர்டிஸ்ட் சொல்லி நிறைய பேரு இருக்குறாங்க மொகோ அழுகுப்படுத்துறவங்க எல்லா நிறைய பேர் இருக்காங்க இப்ப அப்புறமா கல்யாணத்துல மருதாணி போடுறவங்க இருக்கறாங்க சோ எல்லாருக்கு ஏதாவ்து ஒரு கைத் தொழில் ஆமா ஏதாவ்து ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணு எல்லாருக்குமே
ம் ஆமாங் தோழி உண்மைதா தோழி நீ சொல்றது அதே மாரி நீங்க இப்ப உணவுல சொன்னீங்கனே தெரிங்களா இந்த ரோடு ஓர கடைகள்ல ல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே முப்போருவாய்க்கி சாப்பாடு சொல்றோல்ல அது ஒரு எடத்துல ஒரு டேஸ்ட்டா இருக்கு இன்னொரு எடத்துல இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கு வித்தியாசப்படு ஒவ்வொரு ஒர்த்தவங்களுக்கு ஒவ்வொரு கைப்பக்குவோ மாறி மாறி இருக்கு அதே மாரி அதே ஆ அதே தள்ளு வண்டியில பாத்தீங்கன்னா அத மீன் குழம்புன்னு போட்டு ஒண்ணு குடுப்பாங்க அது வந்து எழுபது ருபா எண்பது ருபா அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு சைடீஸா அந்த மீன அதில வச்சு தருவாங்கு பாத்தா அது தனியா நம் வாங்கணுனு சொல்லி சொல்லிருவாங்க அதுவுமே பாத்தீங்கனா ஒருக் கடையி ஒரு மாரி இருக்கு இன்னொரு கடையில ஒரு மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தவ்ங்களுக்கு ஒவ்வொரு கை பக்குவோ
ஆமா தோழி நீங்க கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இப்போ எங்க வீ ட்டு சைட்லயு நிறைய கட இந்த மாரிதா இருக்கு தொல்லி ஒரு கடல்ல பாத்தீங்கனா ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு கட்ல பாக்கும்போது ஒண்ணுமே இல்ல வாயில வெக்கவு முடியல சும்மா என்னோ தானோ செஞ்சா ஏதோ வியாப்பாரோ பண்றாங்க இப்போ ஏதாவ்து ஆத்திர அவ்சர்த்துக்கே வாங்கிட்டு போயறாங்க இப்ப வேலை போறவங்க எல்லா ஒரு அவ்சரத்துக்கு எது கடை கெச்சாலு போது வய்துக்கு சாப்பாடு கெடச்சா போது அப்டின்டு வாங்கிட்டு போய்றாங்க
அது நல்லாவே இல்லன்னாலு தோழி அத கீழ கொட்ட மனசு வராம அவ்ங்க தண்ணிய குடிச்சாது முழுங்கிற்றாங்க உணவோட
ஆமா கரெக்டா சொன்னிங்க தோழி இப்ப நிறைய பேரு செரியா செய்யறதில்ல தோலி இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க தோழி இப்ப இருவது ருபாக்கு முப்பது ருபாக்கு எவ்ளோ அவ்ங்க னால்ல குடுக்க முடியு சொல்லுங்க அளவுக்கு டேஸ்ட்டு தா கொடுக்க முடியு இப்ப அவ்ளோ தக் காளி அவரு இங்க எடுத்து இந்த மாரி தக்காளி சாதுல போட் டாங்கன்னா அப்ப அவ்ங்களுக்கு என்ன நிக்கு இப்ப இருவது ருபா முப்பது ருபா ஒரு சாப்பாடுஅவ்ங்க தராங்க அப்டின்னா அவ்ங்க கைக்கு ஏதாவ்து வர்ணு இல்லியா பண்ற கஷ்டத்துக்கு அவ்ங்களுக்கு ஒரு பத்து ருபா அஞ்சு ருபா கெடைக்கணு ஒரு பொட்லத்துக்கு அப்போதா அவ்ங்களுக்கு ஏதாவ்து ஒரு லாபம் கெடைக்கு கரட்டு தானே தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அ லாபோ வராம எந்த ஒரு தொழிலுமே நம்ம செய்ய முடியாதுல்ல தோழி அ நம்மளோட உழைப்புகள் இருக்குது அதுக்கு வாங்கின பொருள்களோட மதிப்பு இருக்குது அ இவ்ளோவு போட்டு நம்ம செலவு பண்ணிட்டு கடசில அ இப்போ நடுவுலிமே இந்த ம் நடுவுலுமே இப்போ இந்த உணவு பற்றாக்குறைக்கு வந்து பாத்தீங்கினா இந்த கேஸ் தட்டுப்பாடு அப்டிங்கிறது ரொம்ப அ கெடைக்கில கெடைக்கிலன் எல்லாருமே சொல்லிட்டுருந்தாங்க தோழி அதனால ம் நெறைய பேரு பாத்தீங்கன்னா அதனால உணவு இ ல்லாம அ நெறய பேர் பசியு வந்துட்டு ஒரு நேர மட்டு சாப்ட்டுகிட்டாங்க தோழி அதனால மூண் நேர சாப்பிட்றவங்க இந்த கேஸ் தட்டுப்பாடுனால ஏனா எல்லாமே விலை ஏத்திட்டாங்க அப்டின் சொல்லிட் டு கட்டுப்படியாகதுன் சொல்லி ஒரு நேர உணவு மட்டு சாப்ட்டுட்டு வேலய பாத்துக்கிட்டு
எதாவ்து ஒரு ப்ரெச்சன வரும்போது எதாவ்து ஒண்ணு கஷ்டோ வந்துருது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
ஆனா அது கூட பாத்தீங்கன்னா கடையில கூட அஞ்சுருபா பத்துருபா ஏத்திட்டாங்க தோழி இப்போ இருவதுருபா முப்ப முப்பதுருபாய்க்கி வித் துன்னிந்தாங்க அப்படினா அவுங்க ஒரு நாப்பதுருபா அந்த மாரி பண்ணிட்டாங்க அந்த இ ட்லி ஒரு ஏழுபாக்கு வித்துட்டுருந்தாங்கனா இப்போ ஒரு இட்லி பத்துருபா அது பன்னெண்ட்ருபா அந்த மாரி ஆ பண்ணிட்டாங்க ஆனா இப்போ ஏத்துன வெலய இப்போ மறுபிடியு கம்மி பண்ண மாட்டாங்க தோழி
ஆஹா ஆஹா அது கொறைக்க மாட்டாங்க தோழி அது கண்டிப்ப
செரிங்க தோழி நம்ம தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் தோழி